தோழி
ஆ வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கீங்களா
ரொம்பவே நல்லா இருக்கேன் என்ன ஏதோ வேலைையெல்லாம் தேடிட்டு இருக்கறதா சொன்னாங்க புதுசா வந்துட்டு சின்னதா ஹோட் ட்டல் வச்சுட்ட திடீர்னு ஏன் திடீர்னு மனமாற்றம் இப்பிடி ஆயிடுச்சு
இப்ப வேல தேடி எனக்கு வேல செட் ஆக எதுவும் வேல இல்ல அலுவலகத்துலயோ கீழ போயி இன்னொருத்தவுங்க கிட்ட வேல பாக்குறதுல வந்து எனக்கு விருப்பம் இல்லாம போயிடுச்சு அதான் சின்னதா ஒரு சொந்த தொழில் மாதிரி வச்சு இருந்தாலும் அது ஒரு நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பா இருக்கும்ல நம்பளுக்கு வருமானம் தரக்கூடிய வேலையா இருக்கு அதோட மட்டு இல்லாம அ உணவு துறைதா ரொம்ப அதிகமா விரிவடை ஒரு தொழிலா இருக்கு அதனாலதா அத நா தேர்ந்தெடுத்தே
ஓ அப்டியா ஆனா வந்துட்டு இப்ப பாரே நல்ல படிச்சவங்க பெரிய பெரிய பிஸ்னஸ்ல வந்துட்டு வேல பாத்தவங்க எல்லா கூட திடீர்னு இப்ப வந்துட் எல்லாருமே ஃபுட்டு் சம்பந்தமாதா வந்துர்றாங்க ஏன்னா வந்துட்டு அதுதா எப்பொழுது பரபரப்பா இயங்கிட்டே இருக்குற மாதிரி எனக்கே தெரிது நீ ஒரு நல்ல முடிவுதா எடுத் துருக்க ஆனா என்னல்லா வச்சிருக்க இப்போதக்கி என்ன என்னெல்லா விரிவுபடுத்தலான்னு இருக்கியா
உஹம் ஆமா இப்பதிக்கு ஒரு அ இட்லி தோச இது மாதிரி உள்ள சாப்பாடு மாரிதா காலை உணவு மட்டு குடுக்குற மாதிரி தொட ஏற்படுத்திருக்கே இன்னொ கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்ற எப்டி
நிச்சயமா இப்ப காலை உணவு நாளுமே நீ வந்து ஒரு விஷயங்கள்லா முடிவு பண்ணிக்க காலைல வைக்ற சாப்பாடா இருந்தாலுமே வந்துட்டு ஒரு இட்லினா மொதல் நாள்ல இரவே வந்துட்டு மாவு அரச்சிட்டு அதே மாதிரி இந்த சாம்பாருக்கு தேவையான அந்த காய்கறிகள்லா மொதல் நாள் இரவே வந்து கட் பண்ணி வச்சுட்டு படு துரு அப்பதா மறுநாள் காலைல வந்துட்டு ஒரு ஏழு மணில இருந்தே நீங்க விற்பனைய தொடங்க முடியு சாம்பார்ல்லா வைக்கணுங்கிறதுனால ஒரு மூன்றுல இருந்து நான்கு மணிக்குள்ளாக நீங்க கட்டாயம் எழுந்தா ஆகணு அப்டி எழுந்திருச்சுட்டு ஆனா இட்லி வைக்கிறீங்கன்னா ஒரு சாம்பாரோட நிறுத்த முடியாது சாம்பார் வைக்கணு அதுக்கான ஒரு சட்னி சட்னினாலுமே ஒரு இரண்டு வகையான சட்னி எல்லா எதிர்பா இருக்றாங்கல்ல அதெல்லா ஒரு முன் திட்டமிடல் வச்சுக்கோங்கம்மா
கண்டிப்பா அது மாதிரிதா நா செய்யலான்ட்ருக்கே ஆ இப்ப சாப்பாடு வந்து கொஞ்சோ அ சீக்கிரமாவே செஞ்சுட்டோ அப்படின்னா ஒரு பத் பத்து பதினொரு மணிக்கெல்லா வந்து கொஞ்ச வீணா போறது அளவு தயாரானது அத சாப்படுற நேர இதுக்கு தகுந்தா மாதிரிதா இந்த சட்னி வக்கிறது மட்டு நா அ ஒரு அ அ ஏற்பாடு பண்ணிருக்கே அதாவது முன்னாடியே வைக்க கூடாது அப்டிங்கறதுல்லா ஒரு
ச்சு அ ஒரு இட் இட்லிலா ஊத்திட்டு கொட நீங்க லாஸ்டா ஒரு ஆறு ஆர்ற மணிக்கு சாம சட்னிகள ரெடி பண்ணீங்கன்னா கூட ஏன்னா ஏழு மணி க்கு மேலதா விற்பனை அந்த நேரத்துல நீங்க பண்ணிக்கலா சட்னினாலுமே எப்டி இருந்தாலு ஒரு பொட்டுக்கடல சட் னி ஒரு வெங்காய சட்னி ஒரு சிலர் பொடி கூட எதிர்பாப்பாங்க ஆனா நீங்க பொடி வைக்கும் போது இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம சிறுதளவிலவல தொழில் தொடங்கிருக்கோ பட்ஜெட்க்குள்ளங்கும் போது அது கட்டுப்புடியாகாது ஏன்னா பொடிக்கான மூல பொருட்களு சேரி எண்ணெய் நல்லெண்ணெய்தா ஊத் னு அது உங்குளுக்கு கட்டுப்படி ஆகாது ஏன்னா ஒரு இட்லி நம்ம அஞ்சு ருவாதான போடுவோ ஹலோ சொல்லுங்கமா சொல்லுங்கமா
அக்கால்லதா போட்ரோ இருந்தாலு எல்லா எல்லா எல்லா எடத்துலயு ஹோட்டல்ல குடுக் குற மாதிரி ஒரே மாதிரியான சட்னி சாம்பார்லா குடுக்கறதுக்கு எனக்கு விருப்ப இல்ல அ கொஞ்சோ வேறுபட்ட மாதிரி புதுசா ஏதாவது சட்னி ரெடி பண்ணி செஞ்சு குடுப்போ அப்டின்னு ஒரு ஐடியா இருக்கு ஏதாவது சட்னி வகைகள் உங்குளுக்கு தெரிஞ்சது சொல்லுங்களே
உங்களுக்கு பொதினா சட்னி தெரியுமா அது கூட நல்ல மனமா இருக்கு
மா புதினாச்சட் சட்னி வகைகள் நம்ம செய்ரோ ரெண்டு சட்னி கண்டிப்பா இருக்கு ஒரு கார சட்னி இன்னொன்னு தேங்கா சட்னி கண்டிப் பா எல்லா எடத்துலயு வப்பாங்க இது ரெண்டு சட்னியுமே மாத்தி மாத்தி வேற வேற சட்னி வைக்கணு அப்டிங்கற மாதிரி எனக்கொரு எண்ணம் தோன்ரதுக்கா இப்ப இஞ்சி தொவையல்லா அதிகமா யாரும் சாப் டரது கெடையாது வீட்ல வச்சா கூட பிட மாட்டாங்க அத வந்து நம்ம ஒரு புதுமையா செஞ்சு அ வரவங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு புடிக்கிறா மாறி செய்யணு அப்டின்னு ஒரு ஆஹ் எதிர்பார்ப்பு இருக்குக்கா என்னுட்ட
நிச்சயமா அத பண்ணுங்க அதே மாதிரி வட கட்டாயம் செஞ்சிடுங்க உளுந்து வட ஏன்னா பெரும்பாலான எடத் ல நானே பாத்திருக்கே நானே ஒரு கடைல போய் சாப்றனாலு நா ஆர்டர் கொடுக்கயில அஞ்சு இட்லி ஒரு வ ட அப்டிதா சொல்லுவோ இல்ல நாலு இட்லி ஒரு வட இந்த மாதிரி தானே நம்ம சொல்லுவோமே அதனால வட ட நிச்சயமா உளுந்து வடயு செஞ்சுடுங்க சிரமமா இருக்கு இருந்தாலு செஞ்சுடுங்க
ஒண்ணு செய்ரதுல பாத்தீங்கன்னா பூரி வகைகள் காலைல பூரி கெலங்கு மசாலா ம் அப்றோ கா வடையில பாத்தீங்கன்னா மெதுவட ஆ கள்ளப்பருப்பு வட இது ரெண்டு வடயு செய்வோ அ இன்னொன்னு வந்து பணியாரமு நாங்க செஞ்சு வைக்கிறோ சில பேர் பணியாரமு சேந்து சாப்டுவாங்க கார பணியாரோ இனிப்பு பணியாரோ இது மாதிரியு செஞ்சு நாங்க குடுக்கலான்னு இருக்கோ
அது நல்ல விஷிய தா நிச்சயமா பண்ணுங்க நீங்க பூரிக்கெலங்குனா ஒரு பச்சை பட்டாணிலா ஊற வச்சு அந்த மாதிரி தான செய்வீங்க
ஆமா பூரிக்கிலங்கு ஒரு நாளைக்கு வந்து கொண்டக்கடல அ குருமா மாதிரியு ஒரு நாளைக்கு பட்டாணி குருமா ஒரு நாளைக்கு உருளக்கெலங்கு குருமா அப்ரோ ஒரு நாளைக்கு காய்கறி மட்டும் போட்டது இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரிதா செய்வோ ஒரே குருமாவே டெய்லி நாங்க வச்சு குடுக்க மாட்டோ
அதே மாதிரி நீங்க யாவார செய்யயில வந்துட்டு கொஞ்ச பார்சல்லையு வந்துட்டு கவனம் செலுத்துங் ஏன்னா வேலைக்கு போறவங்கல்லா கால நேரத்துல நீங்க இப்ப கட வச்சிருக்கதுமே கொஞ்ச நல்ல ஒரு பரபரப்பான இடத்துல தான் கேள்விப்பட்டே நீங்க என்ன பண்ணுங்க ஒரு பார்சல் உணவுகள் அதாவது கால நேரத்துல வேலைக் க்கு போரவங்களுக்கு அந்த மாதிரியு நீங்க ஏற்பாடு செஞ்சு ஒரு பொட்டலங்கள்ல்லா முன்கூட்டியே ஒரு சட்னி சாம்பார் ல்லா போட்டு வச்சீங்கன்னா அவங்களுக்கு எத்தன இட்லி தேவயோ அந்த நேரத்துல நீங்க டப்புன்னு போட்டு குடுத்துலா அவங்களு கூட்டம் உங்களுக்கு கூடாது உங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு பதட்டம் இல்லாமயு இருக்கு ஏன்னா காலை வேலைக்கு போரவங்க உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் போது இந்த மாதிரி வந்து கேட்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதும் அனுபவம் ருக்கா
கண்டிப்பா அது மாறி அனுபவம் இருக்கு இருந்தாலு சில நேரங்கள்ல பாக்கெட் போட் ட்டு வைக்கிறப்ப ஆ நம்மளுக்கு வந்து கரெக்டா இவ்ளோதா அப்படிங்கிற மாரி நம்ம பாக்கெட் போட்டு வைக்க முடிய மாட்டேது சில நேரங்கள்ல பாக்கெட்ல போட்றது மிச்சமாயிடுது சில நேரத்தில பத் த்த மாட்டுது ஆனா ஒரு சில நாட்களை பொறுத்தது ஒரு பரபரப்பான சூழ்நில இப்ப காலையிலயே ப்ப பாத்திங்கன்னா சனி ஞாயிறு விடுமுறையா இருந்து திங்ககிழமையானா கொஞ்ச அதிகமாக கூட்டங்கள் அதிகமாக வரு ஏன்னா மக்கள் வந்து கொஞ்ச சீக்கிரமா கிளம்பணு அப்டிங்கறதுனால சீக்கிரமாவே நறைய கூட்டங்கள் வரு ஒரு சில நாட்கள்ல கம்மியா இருக்கு
சுவையில மட்டு நல்லா கவன செலுத்துங்க ஏனா நம்மள்ட சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா தேடி வந்து கூட நம் ல வாங்குவாங்கல்ல அதனால சுவையில ரொம்பவே கவன செலுத்துங்க
ஆமா நாங்க சுவையிலையு அப்றோ தரத்துலையு கொஞ்ச அதிகமான கவன செலு த்திட்டு தா இருக்கு அதாவது நம்ம குடுக்குற இட்லி வந்து அவங்களுக்கு ஒரு இட்லி அப்டின்னா அஞ்சு ரூபா அப்டிங்கறப்ப அந்த இட்லியோட அளவு அ பாத்துதா நாங்க கொடுக்கறது லாபத்துக்காக மட் மட்டுமே நாங்க ஹோட்டல் நடத்துல வரவங்களுக்கு ஒரு வயிறாற உணவு கடைக்கணு ஆ அப்டிங்கறதே ஒரு நாங்க ஒரு கவனத்துல எடுத்துதா நாங்க பண்ணிட்ருக்கோ
இப்ப நீங்க உணவு மட்டு தானா இல்ல டீ வச்சிருக்கீங்களா டீலா
ஆ டீ காபி வந்து பக்கத்திலேயே ஒரு கட இருக்கிற தனால நம்ம நம்மளோட யாவாரத்த மட்டுமே நம்ம குறிக்கோளா வச்சுக்க கூடாதுல பக்கத்து அக்கம்பக் த்துல உள்ளவங்களோட வியாபாரமு பாதிக்காத வகை நம்மளு வாழணு அந்த ஒரு நோக்கத்தினால நாங்க டீ காஃபில்லா வச் வக்கிறது இல்ல வெறு காலை உணவு இது மாதிரி வைக்கிறோ
நிச்சயமா தா அதே மாதிரி ஒரு ஐம்பது சாப்பாடுகள் இந்த மாதிரில்லா ஆர்டர் குடுத்தா உங்களுக்கு சமைக்க தெரியுமா
கண்டிப்பா அதுவு செஞ்சி குடுக்குறே ஏன்னா மதிய சாப்பாடு வந்து நம்ம பண்றது இல்லல்ல அந்த நேரோ வந்து கொஞ்சோ ஃப்ரீய தா இருக்கு ஆ ஆடர் அ கால சாப்பாடா இருந்தாலு செரி மதிய சாப்பாடா இருந்தாலு செரி எதாவது விழாக்களுக்கு சொன்னா கூட நாங்க செஞ்சி டெலிவரி பண்றோ அந்த டெலிவரிக்கு உள்ளான காசு வந்து நாங்க வாங்குறது இல்ல அது ஒரு ஆ காம்ப்ளிமென்ட்ரி மாரி நாங்க குடுத்துட்டு இருக்கோ
அது நல்ல விஷயம் தா அதுவே வந்துட்டு ஒரு விசேஷ க்கு வர்றாங்க ஒருத்தவங்க சாப்புட்றாங்கன்னா அது நல்லா இருக்குன்னா அத நாலு பேர் த சொல்லுவாங்கல்ல அடுத்தடுத்து அப்டியே அது பரவிடு உங்களுக்கு இயற்கையாவவே வந்துட்டு அந்த ஆர்டர்ஸ்லா கிடைக்க ஆரம்பிச்சிடு அதாவது எந்த விளம்பரமும் இல்லாமையே
ஆமா கண்டிப்பா நாங்க வந்து எங்க ஹோட்டல்ல சாப்ட வர்றவங்களுக்கு க்கு இந்த ஏதாவது ஒரு இனிப்பு அ சுவை குடுக்கறது கொஞ்ச கொஞ்சமா ரொம்ப அதிகம் மா இல்லனாலு ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு ஒரு அசோகாவோ இல்ல கேசரியோ ஆ இது மாதிரி செஞ்சி வச்சிருவோம் இனிப்பு தேவப்பட்றவங்களுக்கு நாங்க அது கேட்டு குடுப்போம் ஏன்னா எல்லாருக்குமே இனிப்பு சாப்பிட மாட்டாங்க சில பேருக்கு தக்கட்டிடும்னு சொல்லுவாங்க அதுல வந்து நாங்க வேணுமா கேசரி இருக்கு ஏதாவது இனிப்பு அது வந்து இலவசமாதா நாங்க குடு குடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா அது வரவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும்ல
தவோ இருக்கு நீங்க சொல்றது ஆ அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க ம ஒ அடுத்தடுத்து தொழில்ல ஒரு விரிவுபடுத்துறதுக்கான திட்டங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு இந்த எடத்துல நல்ல வியாபாரம் ஓடுது உங் உங்களுக்கு ஆள் போட்டு பண்ண முடியும்னா இப்ப நறைய டவுன்ல எல்லா பாத்தீங்கன்னா ஒரு கடைய பேர்ல ஒரு நாலஞ்சு இடங்கள்ல கடை இருக்கு பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி உன்னொரு எடோ கூட நீங்க முயற்சி செஞ்சி பாயிடுங்க அது எப்டின்னா உற்பத்தி செய்றது ஒரு எடமா கூட செஞ்சுக்கலா உன்னொரு எடத்துல உங்களுக்கு தா ஏற்கனவே வாகன வசதி இருக்குன்னு சொல்லிருக்கீங்கல அந்த எடத்துல கொண்டு போய் எறக்கிட்டு அது அந்த எடத்துல கூட நீங்க சாப்பாடு எல்லா பரிமாறிக்கலாம் அப்டி ஏதுவு திட்டம் இருக்கா
ஆ இருக்கு கொஞ்சோ பள்ளிக்கூடோ கோயில் இது மாதிரி கொஞ்சோ பரபரப்பான உள்ள எட டமா நாங்க பாத்துட்டு இருக்கோம் அ எயா பக்கத்துல எல்லா அந்த மாரி இல்ல கொஞ்சோ தொ தொலைவுலதா அது மாரி இருக்கு அ கூடிய சீக்கிரோ அங்கயு ஒரு கிளைய நாங்க தொறக்கலாம் அப்டின்னு இருக் கோம் இங்க எப்டி மக்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வாடிக்கையாளர்கள் வராங்க அப்டிங்கறத பொறுத்துதா நாங்க இன்னொரு கடை தொறக்கறத பத்தி நாங்க முடிவெடுக்கலான்னு இருக்கோம்
நிச்சயமா ஏனா நம்ம வந்துட்டு நம்மளோட எதிர்காலம் வந்து உணவு துறையில தா நம் இதுல தா வருமானோ பாக்கணு அப்டின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த நம்மலால முடிஞ்சளவுக்கு விரிவுபடுத்தி நம் ம்போ கொஞ்சோ நல்லா சம்பாரிச்சுட்டு நாம்ளு லாபம் பாக்கணு மத்தவங்களுக்கு வந்துட்டு நல்ல உணவ குடுக்கணு அதே மாதிரி வந்துட்டு வேலைக்கு ஆட் கள் வந்து ஆரம்பத்திலே இப்ப நீங்க தா செய்றீங்கன் கேள்விப்பட்டே உங்களுக்கு அதிகமா விற்பனை வர மட்டு நீங்ளே செய்றதுதா நல்லது ஏனா உன்னொரு ஒரு ஆள் போட்றோனா அவங்களுக்கு வேற தனியா சம்பளம்லா குடுக்கணும்ல
கண்டிப்பா இன்னொரு சம்பளோ குடுக்கணு ரெண்டாவது நம்ம செய்யற கைப்பக்குவோ அவங்களுக்கு வரு வருமா அப்டிங்கறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதனாலே நாங் க வந்து எங்க குடும்பத்தினர்கள்ல மட்டு நாங்க சமையல் வேலைக்கி அனுமதிக்கிற றது மற்ற யாரையு சப்ளை பண்றது இது இது மாரி பரிமார்ற வேல இந்த மாரி வேலைக்கு மட்டு நாங்க ஆட்கள வச்சுக்கிட்டு எங்க குடும்பத்துல உள்ள உள்ளவங்க அவுங்கள மட்டுமே சமையல் வேலைக்கு மாவரைக்கிறதா இருக்கட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எடு எடுத்தோனே நம்ம என்னா இட்லிக்கு மாவரைக்கிறது அந்த மாவரைகிற பக்குவத்திலே தா நம்மளுக் இட்லி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிறது முக்கியமா தெரிஞ்சிரு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையு பாத்து பாத்து நாங்க பண்ணிட்ருக்கோ
நிச்சயமா நீங்க என்னமோ நெறைய உத்திகள பயன்படுத்துங்க அதே மாரி நீங்க வந்துட்டு ஒரு ஆலோச னைனால நீங்க இரவு உணவு செய்ய வேண் ஆனா நம்ம வந்துட்டு வருமானம்கறது முக்கியோ அதே நேரத்தில நீங்க ஆள் வச்சுக்காம செய்ரிங்கனும் போது கொஞ்சமாது ஒ ஒடம்புக்கு ஓய்வு தேவைப்படும்ல தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா ஏன்னா விடியர் காலையில வ எழுந்திருக்கணு ரொம்ப அசந்து போயிடும் அதனால நீங்க காலை மதிய உணவோட நிறுத்திக்கோங்க மேலும் தோழி விரிவானந்ததுக்கு அப்புறமஆள் போட்டு பண்ணும் போது வேணா பாத்துக்கலா ஏன்னா நம்மள ரொம்ப வருத்திக்க கூடாதுல்ல
கண்டிப்பா நீங்க சொல்றது இன்னொரு ஒரு எட ஓபன் பண்றத நா சொன்னே இன்னொரு எடத்துல கிளை ஓ ப்பன் பண்றதா சொன்ன அங்க பாத்தீங்கன்னா அது வந்து காலை உணவு இல்லாம ஆ இரவு உணவு கட மாரிதா தொறக்கலா அப்டின்னு நெனைச்சிட்ருக்கோ ஏன்னா இங்க காலையில நாங்க முடிச்சுட்டு அங்க போய் பாக்குறதுக்கு எங்களுக் கொஞ் வசதியா இருக்கும்ல அ க கருத்துல நாங்க வச்சிருக்கோ
அதுமே இருனா நல்லதுதா பாருங்க வேற எதுன்னா நா உங்களுக்கு கால் பண்றே உங்களுக்கு எது சந்தேகம்னா போன் பண்ணி கேளுங்க
ஆ ரொம்ப நன்றி